ஹலோ
கேக்குதா ஹலோ அ கேக்குது சொல்லுங்க
என்ன பண்றீங்க
ஆ ச
புரில
இப்பதா சாப்ட்டு முடுச்சியா
அப்டியா கொஞ்சோம் பின்னாடி சவுண்டா இருக்கு கொஞ்சோம் தெளிவா பேசுங்க
இப்ப கேக்குதா
உம் கேக்குது
ஆ சொல்லுங்க
உம் அப்றோம் ஏன்னா வேலை உங்களுக்கு கெடச்சுதா இல்லையா ஏதனா பா பாத்தீங்களா இன்டர்வியூக்கு
ஆ பாத்தே நாளைக்கு தா ஒரு இன்டர்வியூ
வேற எத வேற எதுவுமே பாக்லயா ஆல்ரெடி பாத்து வச்சுட்டு போறீங்ளா இல்லாம பாத்ததுதா போறீங்ளா
ஆல்ரெடி பாத்து வச்சுருந்தேன் அதுதா போறே இப்ப என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்
யா
ஆமா எது எந்த வேலைக்கு போனாலு அவங்க வந்துட்டு கால் பேசுற மாரியே குடுத்தாங்ளா எப்டி போய் மாட்டேங்குது ஆ அதனால கி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நா போனே போனா புதன்கெழம அப்டி போன அப்றோ வேலைக்கி போய் ஜாயின் பண்ணே அ முதல் நாள் நல்லா இருந்தது கால் எதுவுமே பேச விட்ல கேக்குதா
புரியுதா கேக்குது சொல்லுங்க
ஆ கேக்குது கேக்குது கால் எதுவு பேச விட்ல சிஸ்டம்ல வந்துட்டு டு ஆ ஒர்க் கு தந்துட்டாங்க செகண்ட் டே என்ன ஆச்சினா
சொல்லுமா சொல்லு
ஆ செகண்ட் டே என்னாச்சினா அவங்க வந்ட்டு ஜாப்ப ஆ அந்த ஒர்க்க பத்தி டீடைலா சொன்னாங்க இப்ப கேட்கம் போது அது ஃபுல் ஆன்ட் ஃபுல் வந்துட்டு இந்த மாரி கால் வந்துட்டு கான்ஃப்ரென்ஸ் போடுறா மாரி நம்ம அவ்ளோவா பேசுற மாரி இல்ல நம்ம சும்மா அவங்களுக் கால்
அவங்களுக்கு அவங்க பேசிப்பாங்க இது கொஞ்சோ ஈஸியாதான இருக்கு ஏ போல நீங்க ஓ
ஈஸியாதா இருக்கு ஆனாலு அது சம் பளோ ரொம்ப கம்மியா இருக்கு அதுதா நா யோசிக்கிறனே அதுவு அங்க இருக்குற அந்த டார்கெட்லா அதெல்லா இல்ல டார்கெட்டு பிரஷர் அந்த மாரி எதுவு
அப்ப நீங்க பொயிருக்கலா ஏனா டாட்டிங்ல அப்டிதா குடுப்பாங்க நெறைய மோஸ்ட் ஆஃப் த கம்பெனில நீங்க போக போக வேணா மேபி வந்து அதிகோ பண்ணிருக்லா ஆனாஸ் இந்த மாரி கம்பெனிலலா ஸ்டார்ட் டிங் அவ்ளோதா குடுப்பாங்க நீங்க ஒரு ஒ அப்டி நீங்க நல்லா கம்பெனியா போணுனா கொஞ்சோ பொறுமையா தேட ஆரம்பிக்கணு நீங்க கெடச்சது போனா அப்டிதா ஆகு நானு அப்டி பண்ணி அப்டிதா ஆச்சி அதுனால கொஞ்சோ பொறுமையா இருந்து கொஞ்சோ தேடி போனீங்கனா நல்லாவே கெடைக்கு உங்களுக்கு அந்த நீங்க அந்த உங்க வீட்டாண்ட ஒருத் ஒரு எடத்துல போனீங்களே அங்க உங்களுக் கெடைக்லியா ஏதோ கால் பண்லியா அட்மின் வேலைக்கி
வீட்டு கிட்ட நா எங்க போனே இல்லையே
அயனாவரம் சொன்னீங்களே
ஆ ஆமா அதுதா அவங்க வந்துட்டு என்னோட டைப்பிங் வந்து ஸ்லோவா இருக்குன் சொன்னதுனால பண் அ திரும்ப எதுமே கால் எதுமே பண்லையே
டைப்பிங் கத்துக் குனீங்களா நா சொல்லிருந்தனே எதனா கத்துக்குனீங்ளா பண்ணி
ஆ பண்ணிட்டுதா இருக்கே
நீங்க பொய் சொன்னீங்கனா உங்களுக் எனக்கு லாப் பமில்ல உங்களுக்கு தா நஷ்டோ ஓகேங்ளா அதனால கொஞ்சோ பொய்ய தவிருங்க தவிர்த்துட்டு நீங்க பண்ணி பாருங்க
சேரிங்கோ
ம்
அதுக்கப்றோ வந்து நாங்க நேத்து வந் இது எப்டி ஷாப்பிங் போயிருந்தோ போயி ட்ரெஸ்சு தா எடுக்க போனோ ஆனா நா நாலு தெருவ தேட்னோ ஒண்ணுமே எங்குளுக்கு செட்டே ஆவுல
ஆ
சேரின்னு என்னோட என்னோட மதர் ன் லா வ எடத்துல எடுப்பாங்க செரி அங்க போய் பாத்தா அங்க எல்லாமே சரியான ரேட்டு பிளஸ் வந்து நல்லாவு இருந்துச்சு ஓகேவா சேரி நாங்க அவ்ளோ நேரோ தேடி அவ்ளோ ட்ரெஸ ட்ரெயல் பண்ணி ஒண்ணு கடசியா சூஸ் பண்ணே அது வந்து ஆ என்னோட ஃப்ரெண்டுக்கு புடிச்சிருந்தது எனக்கோ புடிச்சிருந்தது ரொம்ப நேரமா தேடி அத செலக்ட் பண்ணோ ஓகே பண்ணோ ஓகே எல்லாமே பண்ணிட்டு நியர் பில் போடுற வெரீக்கோ போயிட்டோ பில் போட்டு அது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆனா பிளைனாதா இருக்கோ அவ்ளோ பெருசா இருக்காது எதுமே டீட்டெயில்லுங்கு நாங்க என்னா பண்ணோ பில் போடுறதுக்கு போயிட்டோ ஆல்மோஸ்ட் பில்லே போடு ஆல்மோஸ்ட் போட்டாங்க அப்றோ வேற ஒ ஒ ஒருத்தர் வந்து வேற ஒரு ட்ரெஸ்ச எடுத்து காம்ச்சாங்கா அது காம்ச்சோனே எனக்கு ரொம்போ புடிச்சிச்சு நா என்னா பண்ணி ட்ட செரி அப்ப அத அப்டியே உட்டுட்டு இத நா எத்துக்கிறேன்னு எத்துட்டே அத நா போட்டு பாக்குல வெ ச்சு மட்டு பாத்தா அண்டுராம்ஸு மட்டு கரெக்டா இர்ந்தது பாத்தா எல் சைஸ்ஸு ஆனா அண்டுராம்ஸு கர்ட்டாதான இருக்குது அப்ப கர்ட்டாதானே இருக்கோன்ட்டு எத்துட்டே அது ரொம்ப புடிச்சிர்ந்துது ஆனா எனக்கு அதனால எடுத்துட்டே எதுமே பாக்காம எடுத்துன வீட்டுக்கு போய்ட்டோ நாங்க அப்டியே இதுப்ப ஆட்டோ போட்டு அப்டியே போயட்டோ வீட்டுக்கு போயிட்டு அது ஆ தௌசண் எய்ட் ஹண்ரடு அது நாங்கப் போட்டு வீட்டுக்கு போயிட்டமா போ வீட்டுக்கு போயிட்டு நல்லவேல நா அப்றமா வ ஆல்ட்ரேஷன் பண்ணமோது போட்டு பாக்கலானு நென்ச்சி விட்ருப்ப செரி நல்ல வேல போட்டு பாக்லான்னாங்க பாக்லயேனு சொல்ட்டு போட்டு பாக்லான்னு போட்ட ரொம்ப பெர்சு எனக்கு அங்க நா நென்ச்ச அனார்க் களி பிளஸ் பேண்ட்டு ஷாலு அப்டீன்னு நென்ச்ச நானு அங்க பாக்கும்போது அப்டிதா தெர்ஞ்சுது வீட்டுக்கு வந்து பாத்தா அது சைடு கட்டு குர்த்தி அந்த பாக்கிட்ருக்கு பாத்தீங்ளா சைடுல அந்த ஸ்லிட்டு பாக்கெட்டு அது வந்து என்னோட முட்டி இருக்குல்ல காலு முட்டி அந்த நீ ஆ அங்க வெரிக்குமே அங்க வருது எனக்கு பாக்கெட்டு அப்ப யோஸ்ச்சி பாருங்க எவ்ளோ பெர்சா இர்க்கோ ன்ட்டு டாப்னா எவ்ளோ இர்க்கோ முட்டிக் கொஞ்சோ கீழ தான டாப்போட லென்த்து இருக்கோ அது வந்து என்னோட ஆங்க்கிள் கிட்ட இர்ந்தது அந்த டாப்பு நானு செரி எதுவுமே பாக்காம ஆ செரி ரொம்போ புடிச்சிச்சா செரி நல்லதா இருக்கோ கர்ட்டாதா இருக்கோ அப்டீன் நென்ச்சி நானான்னா பண்ட்டே எடுத்துட்டே அக்கப்றோ போட்டு பாத்தா தெர்து இப்டின்ட்டு அதனால இன்னா பண்ண செரி எக்ஸ்சேஞ்ச் பண்லான்னு பில்லுல பாத் த்தா மேனுவல் பில் தா குட்த்தாங்க அந்த சிஸ்டம் பில்லு இல்ல மேனுவல் பில்லு தா ஆனாலு இதுல நம்பரோ இல்ல செரி நாங்க இன்னா பண்ணோ என்னோட ஃப்ரெண்டு வந்தாங்க ஃப்ரெண்டு கிட்ட நா சொன்ன இந்த மாரின்ட்டு இப்ப நா நாளிக்கால்ல போய் மாத்தின் நாளிக்கு போய் மாத்றேன் சொன்னாங்க நேத்து நைட்டு சொன்னப்போ செரி இன்னிக்கி இன்னா பண்ணாங்க அவுங்க வந்தாங்க அவுங்க ஃப்ரெண்டு கூட என் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்லந்து எங்க அம்மா கிட்ட வாங்கிட்டு போய்டாங்க ட்ரெஸ்ஸு போய்ட்டு அந்த கடைக்கு போய்ட்டாங்க அந்த கடைக்கு போனா அவ வந்து எக்ஸ்சேஞ் பண்ணமாட் ட்ட பண்ண மாட்டோ அப்டின்ட்டாங்க செரி நேத்து தான வாங்கனோ அதுவு இல்லாம போட்டு கூட பாக்கலல்ல அதனால இன்னா பண்ட்டாங்கோ சரி பண்றோ ஆனா ரீஃபண்ட் கெடயாது அப்டின்ட்டாங்க ரீஃபண்ட் எப்டியோ ஒரு டூஃபிஃப்டி கிட்ட வரணோ அத நாங்க பண்ணியே அந்த ட்ரெஸ்ஸு ஆயிரத்தி ஐநூத் த்திஅம்பதா அந்த டிரெஸ்ஸு அதனால இன்னு அறுநூத்தி அம்பதுரூபா வரனோ அவங் ரீஃபண்ட் பண்ண மாட்ட இல்னா வாய்ங்கோக்கங்கன்ட்டாங்க செர் நா எவ்ளோ கேட்ட முடியாதுன்ட்டாங்க நா லெகின் கேட்ட ஆங்கல் லெகினு ஆங்க் ல்ல இல்ல அப்டின்ட்டாங்க செரி அப்றோ ஷால் பாருங்கன்னாங்க ஷால் எதுவுமே நல்லாவே இல்ல அந்த இது வெறும் பிலைன் ஷால் மட் பிலைன் ஷாலா இருந்தது பிளைன் வந்து எப்டி நம்ம சர்ச் இதுக்கு போட்றது பிளைனா ம் பிடிக்கும்ல்ல சரி கேட்டோ இன்னோர்வாட்டி இந்த மாரி குட்துருங்கோ அப்டின்ட்டு குடுக்கவு இல்ல அதனால என்னோட மதரின்லா வந்து அங்க ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்ளா சரி அது கூட எழுதிக்கோங்க அப்டின் சொல்ட்டு வந்ட்டோ
ம் இனிமே வாங்கும் போது பாத்து வாங்குங்க
ஆ சரி ரொம்ப புடிச்சிருந்தது எனக்கு புடிச்சா அந்த ரஸ்ட்ட ரஸ்ட் ஆரஞ்ச் கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நா பாக்காம அப்டியே அவர் எத்து குத்தாரு அப்டியே சும்மா வெச்சு பாத்தா பில்ல போட்டு வாய்ங்ட்டு வந்ட்ட அதா இனிமே கரெக்ட்டா இது பண்ணோ
செரி
அ அதுதா நா ஒழுங்கா அப்பயே போட்டு பாத்திருந்தன்னா கரெக்டா இருந்திருக்கோ இப்ப திருப்பி அவங்க போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ட்டு இது அந்த டிரெஸ்ஸ வாய்ங்கின்னு வந்ட்டாங்க ஏங்க
சரி விடுங்க
ஆமா உங்களுக்கு நாளைக்கு எத்தன் மணிக்கு இன்டர்வியூ சொல்லியிருந்தாங்க
நாளைக்கு ஒரு பத்ர மணிக்கு வர சொன்னாங்க
ஓ எங்க எந்த எடம் வீட்டு நியர் பையா
இல்ல கோயம்பேடு அங்க ஒரு ஒன் ஹவர் அப்டி ஆகும்
ஓ கொஞ்சோ ஜூரோம்தா ல
ஆமா ஆமா
ஆமா எங்க அங்க எறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போணுமா
ஆமா கொஞ்ச தூரம் நடந்துதா போனோ பஸ் ஸ்டாப்புக்கு கொஞ்ச தூரம் நடந்
டிப்போல எறங்குவீங்ளா இல்ல பஸ் ஸ்டாண்டா
ப்போலதா டிப்போல எறங்கிர்ந்தா
ஆ நம்ம ஆல்ரெடி ஒரு எடத்துக் போனுமே அந்த மாரியா அவ்ளோ தூரமா
தெரிலமா எனக்கது போய்ட்டாங்க அவுங்க கோயம்பேடு போய்ட்டுதா அந்த மேப் பாத்துதா போணு இதுக்கு முன்னாடி நா போனது கூட இல்ல கோயம்பேட்ல இருக்குந்தா எ ஃப்ரெண்டு சொன்னாங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலே கொஞ்ச தூரத்துல இருக்கு அப்பின் சொல்
ஓ ஓகே அங்க எவ்வளோ உங்களுக்கு வருமானம் சொல்லியிருந்தாங்க சம்பளம்
அவுங்க சேலரி எங்கிட்ட கேட்டாங்க நீங்க எவ்ளோ எக்ஸ்பெட் பண்றீங்கன்னு
அ புரில
அப்றமா இது மாரி ஃபிஃப்டீன் தௌசண் அப்டின் சொல்ட்டு சொன்னே நானு அவுங்ககிட்ட
ஆ
அவுங்க அப்புறமா எதுமே சொல்லல
ஓகே சொன்னாங்களா இல்ல எதுமே சொல்லியா
எதுமே சொல்லல அவுங்க
ஒண்ணுமே கேக்கல
க எவ்ளோ எக்ஸ் கேக்குதா அவுங்க எங்கிட்ட எவ்ளோ எக்ஸ்பெட் பண்றீங்கன் கேட்டாங்க நா வந்து ஃபிஃப்டீன் தௌசண் அப்டின் சொன் போய் சொன்னே அவுங்க வேற எதுமே சொல்லல நாளைக் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண
இல ஆல்ரெடி போனவங்க அவுங்களுக்கு எவ்ளோ சொல்லிருந்தாங்களா
அவுங்க வந்து தேட்டின் தௌசண் வாங்குனாங்களா
போய் வாங்கனாங்களா அந்த எடத்துல
போய் வாங்கல அவுங்க ஒன் டே மட்டுந்தா ஒர்க் பண்ணாங்க அவுங்களுக்கு வந்து சேலரி வந்து ஃபிக்ஸ் பண் ஆமா தேட்டின் வந்து சொன்னாங்க
ஓ ஓகே ஓகே அப்ப நாளைக்கு வந்து நீங்க இன்டர்வியூதா போறீங்க கரெக்டா
ஆமா இன்டர்வ்யூதா பேறே
செரி ஓகே இருங்க நா அப்ற பண்றே
ஓகேங்க